ஆ கேக்குதா ப்ரோ
ஆ கேக்குது ப்ரோ
ஆ சொல்லு அது எனக்கு தெர்ல அது நான் கேட்டதுக்கு முகமது அ இது அவர்கிட்ட கேட்டதுக்கு
அ
அது ஒன்னும் இன்க்ரிஸ் ஆயிருக்கும் அப்பிடின்றாங்க ஏன்னா டெட் லைன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கறதுனால டாஸ்க் கொஞ்சம் இன்க்ரீஸ் கூட ஆயிருக்கும் அப்பிடின்றாங்க செரி பாப்போம் எப்பிடினு தெர்ல நம்ம ட்ரை பண்ண பேசிட்டு பாப்போம் எவ்ளோ வரைக்கும் போதோ அதுவரைக்கும் நம்மளும் பண்லாம்
அதாவது அந்த நுப்பது இருக்குல நுப்பது நம்பர் இருக்குல அந்த நம்பர் பாத்தீங்கன்னா நம் இப்ப எவ்ளோ கால் பண்ணிருகறது காமிக்குமா இல்ல நம்ம கால் ரிசீவ் பட்டன் சேத்துமே காமிக்குமா
இல்ல இல்ல கால் பண்றது மட்டும் தான் நீங்க வந்து வேற ஒருத்தருக்கு கால் பண்றீங்க இல்லையா அது காலரோட அந்த ஹிஸ்டரி மட்டு தான் காலிகல்லா தெரியாது
அப்பிடிங்களா ஒரு முப்பத்து முப்பது காலுக்கு முப்பத்தொரு கால் எக்ஸ்ட்ராவ பண்ணியிருக்கே
கோட் இருக்கு கான்பன்ஸ் டெஸ்ப்ட்ன்ற எடத்துக்கு போனீங்கன்னா அதுல வந்து ஜென்ரட் காலம் அ ஜென்ரட் இ போட்டுன்னு குடுக்கறப்போ உங்களுக்கு காமிக்கும் காலரா எத்தன பேசிருக்கீங்க காலரா காலியா எத்தனை எந்திருக்கீங்க எல்லாமே கிளியராவே காமிக்கு
ஆ சோ ஒங்க பாக்குறேன் நான் காலு முடிச்சுட்டு பாக்குறேன் நான்
ஆ செரி
நலம்
ஏ இப்ப வீட்ல வீட்ல என்ன சொன்னாங்க இப்ப அங்க போற இப்ப நீங்க ஒரு லொகேஷன் ஏதோ மதுரையில இருந்து வேற திருச்சி சம்திங் சொன்னீங்க இல்லையா அங்கிருந்து மாறத் த்து கம்பெனி சேஞ்ச் ஆகுறதுக்கும் என்ன சொன்னாங்க வீட்ல
அதா ப்ரோ நா வந்து என்ன சொன்னேன் வீட்ல அங்க வந்து ரூம் அக்கானபசன் குடுக்கறேன்ட்டாங்க சம்பளம் வந்து ஆ இது ஒரு மாசம் ஒ பண்ணலாட்டி நா ஒரு பத்தாயிரம் கிட்ட குடுத்துத்தேன்ற மாரி சொல்லிருந்தாங்க சேரி ஓகேன்ட்டு நானும் ஒத்துக்கிட்டே
இல்லனா எப்பிடி வேவின் உங்களுக்கு கரெக்டா சரியாகலையா இல்ல பண்ணா
அ ஆ டீல் டீல் டீல் முடிக்கணும்னு ஒரு பிளாட் வித்தா முப்பத்தஞ்சாயிரம் ரூவா ஒரு வேலை நா கத்து ட்டு முடிக்கலனா அந்த மாறி ஆ சரின்ட்டு
புக் பண்ண முடியதா ஒ ஒ ஒரு வேல இன்கேஸ் நீங்க முடிக்கலன்னா பத்தாயிர்வா குடுத்துட்டு உங்கள கிளே பண்ணிருவாங்ளா இல்ல
இல்ல கன்டினு பண்லா கன்டினு பண்லா கண்டினு பண்லா கன்டின்டு பண்ற மாதா கத்துகிட்டு எப்டியாவ் பாக்க முடியும் மொத ஆள நா என்ன பண்ணே வீட்ல என்ன தெரிமா சொன்னே மா ரியல் எஸ்டேட் கம்பெனினா சத்தியமா ஒத்துக்கவே மாட்டாங்க என்ன பண்ட்டே ஆ அம்மா நா வந்து ஆ ஒரு கம்பெனிக்கு போறே நானு இந்த கம்பெனி ஐ டி கம்பெனி தா வித் ரியல் எஸ்டேட் ஐ டி ல பாத்தீங்னா ரியல் எஸ்டேட் பண்றாங்க ஐ டி ல பாத்தேனா அதாவது மெயினா வந்து அவுங்க ரியல் எஸ்டேட் பண்றாங்க ஐ டி ல ஒரு காலடி எடுத்து வச்சிருக்காங்க ஃபிரஷ்ஸர்ஸ்லா எடுக்கறாங்க அப்டின் சொல்ட்டு ஆனா சம்பளோ வந்து பத்தாயிர்வா சொல்றாங்மா அப்டின்ட்டு சரி போடா ஏதோ போடா நீ என்ன பண்ற அப்டிட்டு போ சொல்ட்டாங்க நானு செரி இவுங்க வ ந்து ஒரு வேல நம்ம பண்ணா முப்பத்தஞ்சாயிரத்துல ஒரு பத்தாயர்வா குடுத்து மிச்சத்த கூட நம்ம வச்சுக்கிருவோ ட்டு எக்ஸ்ட்ராவே குடுப்போ ன் செரின் சொல்லி ஆ இல்லாட்டி நம்ம பத்தாயர் வா தா கேப்போ பண்லாட்டி பத்தாயிரத்த வாங்கி ச்சர்ற மச்சா அவ வாடகைக்குத நம அ ஆ ஆமா அப்டி சொல்ட்டு பத்தாயர்வா தா சொல்லிருக்கே நானு சம்பளோ பத்தாயிர்வா தாமா அப்டி இப்டி சொல்ட்டே நானு சரி ஓக்கேடா போடா அப்புன்ட்டாங்க நானு போனே போனா அ வேலைய கொஞ்ச கொஞ்சமா கத்துக்கறதுக்கு நாள எடுத்ச்சு ஆ ஒரு ஒரு மாச ஆச்சு ரெண்டு மாச ஆச்சு ஒரு மாசஆனக்கப்பறோ பாத்தீங்கன்னா எ எந்த ஒரு மாற்றமும் இல்ல ஆனா நல்ல பராஸ்பெக்ட்
ரூம்க்கெல்லா எவ்ளாச்சு ரெண்ட்டு ரூம் ரெண்ட்டு எல்லா
ரூம் ரெண்ட்டலா பாத்தீங்கன்னா மூவாயிர்வா ரூம் ரெண்ட்டு அட்வான்ஸ்ஸு வந்து ஒரு ஆறாயர்வா கிட்ட அது அம்மா கைலேயே
அதுக்கெல்லா அதுக்கு வீட்ல குடுத்தாங்ளா
ஆ வீட்ல குடுத்தாங்க
இப்ப அந்த அங்க சமைக்கிறது சாப்பாடு அதெல்லா அதுக்கு
ஆ அ அங்க கால்லக்கு நைட்டுக்கு மட்டு எக்ஸ்ட்ராவா காசு இருந்துச்சு அப்பா டெய்லி ஒரு நூற்வா எற்நூற்வா போட்டுடுவாரு அத வச்சு நம்ம சாப்ட்டு அச்சஸ் பண்ணிட்ருந்தே நானு
சே சே
குடிக்கிறதுக்லா தண்ணி கெடைக்காது ரு வாட்டர் கேன்ல வாங்கி வச்சுட்டு டீ கடைல மோந்து குடுச் இருப்பே நா பாட்டு வாட்டர் கேன்ல வாங்கி வச்சுட்டு அந்த மாரி ரொம்ப கஷ்டப்பட்ட நானு இந்த ஃபீல்டுல வந்து ஆ ரொம்ப பா பாடுபட்றே ஆ எனக்கு ஒ சரவணன்ஸ்ன் சொல்லி ஒருத்தர் கிட்ட
கம்ப்ளீட் பண்ணீங்ல்லயா எ என்ன கோர்ஸ் படிச்சீங்க நீங்க அந்த இன்டன்ஷிப் போயி
ஆ ஃபுல்சா குப்டுவோ எல்லாமே ஜாவா சி சி ப்ளஸ்சு பைத்தானு டாட் நெட்டு எல்லாமே எல்லாமே பாத்தீங்ன்னா
பட் இப்போ அப்டி பட்ச்சிருந்தா நீங்க அதுக்கு கோர் ஐ டி க்கே அப்ளே பண்ணிருக்லால்ல
ஆ அதுக்கே வா பண்ணிருக்கலா பட் வந்து என்னன்னா
இந்த அரியர் ப்ராப்ளமோ இந்த அரியர்ஸ் வந்து கொஞ்ச இதுவா இருக்கு ஐ டி க்கு போனுனா ஆமா நோ பே ஆனா இது உங்க பிரச்சனல ரொம்ப கஷ்டோ நெனகிறே பேக்லாக்ஸே இருக் இருக்க கூடாதுனுவாங்க ஹிஸ்டரி ஆஃப் அரியர்சே இருக்க கூடான்ற சில பேரு வருவாங்க அது வேற நீங்க இத்தன அரியர் வெச்சிட் கிளியர் பண்ணா அது சில பேருக்கு உ உங்ளுகுதா பேக் ஃபேரு
ஆமா ஆமா அப்டியே இதுல எப்டியாச்சி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிணு அப்டினு ஒரு வைராக்கியத்தோட நா எறங்கிட்டே நானு அதுல ஆ ஒரு மாசோ ஆகுது எனை வத் து ஃபஸ்ட்டு வந்து ஜே அதா ராஜ் ஒருத்த அ நானு எப் பேச்னார்ல ஒருத்தரு தூங்மானச் சொல்லி அவுரு பாத்தீங்னா அவர் கீழ உள்ள டைரக்டர் கிட்ட எனையப் போட்டு வுட்டார் சரவணன் சொல்லி ஒருத்தரு ஆ அவருக்கீ அவரு வந்து சீனியர் ஜா ஜாயிண்ட் டைரக்ட்ரு அவரு சீனியர் டைரக்ட்ரு ஆ அந்த ஜாயிண்ட் டைரக்ட்ரு கீழ எனைய வந்து ஒரு பிசினஸ் பார்ட்னரு லோ லெவல் ஆஃப் பா பொசிஷன் அது ஆ வெறு
சேரி
கஸ்டமர் மட்டு ஐடென்டிஃபை பண்ணி குடுக்கறது அந்த ஜாபு அந்த ரோலு ஆ ரீடு மட் டு எடுகுறது மத்ததெல்லா க்ளோஸ் பண்றதுலாப் அவுப் பண்ணுவாங்க அந்த மாரி அது நானு செரி ஓகேன்ட்டு பண்ணே அப்டி பண்ணையில பாத்தீங்கினா எனக்கு வந்து வேலய கத்துக்கறதுக்கு பேசறதுக்கு ரொம்ப நல்லாயிடுச்சு ஆனாக் பா கர்ட்டாப் ஃபர்பெக்டா மத்தவங்களோட நல்லா கொஞ்சோ பர்ஃபார்ம் பண்ணே ம் தமிழ்லா எல்லாத் தமிழ்லாம் பேசற கஸ்டம அங்க உள்ள எல்லா கஸ்டமர் தமிழ்ல தானே
ஓகே நம் தமிழ்நாடு குள்ளதாப் பாகுறோ
ஆ தமிழ்நாட்ல திருச்சில இருகு எல்லாமே
ஓகே ஓகே நியர் பை லொக்கேஷன் நானு செரி சேர் சே அதா நியர் பை லொக்கேஷன் நம்ம சுத்தி இருக்குற ஏரியாஸ்
ஆ அந்தம்மார்தா அதா ப்ரோ ஆ நானு கோவாலைய கொஞ்சோ கொஞ்சமா கத்துக்கே ஆ நெறைய அடிபட்றே அசிங்கப்பர்றே நெறைய கஷ்டப்பட்டே நானு ஒரு மாசோ கழிச்சு எதுவுமே வர்ல ஆ ரெக்வொஸ்ட்டு பண்ணி ஒருப் பத்தாயிரவா கேட்டா எனக்கு ஒரு ஏழாயிரந்தா கெடச்சது ஆ அத வந்து இங்க ரெண்டு்க் குடுத்தே இங்கே அப்றோ அப் அப்டி குடுத்தே இப்டி குடுத்தேன் சொல்லி மாத்தி எதோப் பண்ட்டே நல்லா அது ஒரு சமாளிச்சே நா ஒருவாட்டிப் பத்தாயிரோ வந்து ஏழாயிர்வா வாங்கி அந்த மார் சமாளிச்சே நானு ஆ சமாளிச்சுட்டு பாத்தீங்கினா அடுத்து பாத்தீங்கினா அந்த அந்த நேரத்ல ரூமுமே எனக் பிரச்சன வந்ச்சு ரூமுல பாத்தீங்கின்னா கூட மொதல அவர ரெக்கமெண்ட் பண்ணி குடுத் த்த ரூம்ல பாத்திங்னா ஒருத்தர் வந்து டிரக்ஸு வெச்சிருந்தாரு ஐயோ சாரி அது பேச கூடாதா சாரி சாரி சாரி ஆ அந்த மாரி விஷ்யோ வெச்சிர்ந்தாரு எனக்கு வந்து புடிக்கில அப்டியே அவுர்ட்ட வந்து சதி வர்ல ஒதுங்கிட் டே வேற வேற ரூம் மார்னே அதுக்கு ஒரு அட்வான்ஸ் தனியா காச் பெரட்ற மாரி ஆய்போச்சு அந்த சம்பளத்துலந்தே குடுக்கற மாரி ஆய்போச்சு அ சம்பளத்லந்தே ஒரு ஐய்யார்வா குடுத்து ஜாயின் பண்ட்டே நானு அந்த ரூம்ல வந்ட்டு அது ஒரு நல்ல ரூம்பரா இருக்கு தனி ரூமா இருன்ச்சு தனி மேட்ச்சு நாத்ரி அங்க தங்கி மத்யானோ சாப்பாடு சாப்ட்டு கால்ல மத்யானோ சா நைட்டு மட்டு வேறக் கடைல தள்ளு வண்டி கடைய்ல ஆ கால்ல எஞ்ச்ச ஒனே இட்லி தோச ஏதா சாப்டுவே நைட்டு வந்து இட்லி மீன் கொழம்பு சிக்கன் கொழம்புலா வெப்பாங்க வெரு நுப்பத்தாருப நுப்பத்தஞ்ருவா செலவு பண்ணி ஒரு வேல சாப்பாட்டுக்கு ஒரு மூணு இ மூணு இட்லி ஒரு முட்ட அவ்ளதா எப்டியோ சாப் ட்டு நல்லா இது பண்ணிருந்துங்க இப்டி போயிட்டே இருக்கையில இவுரு வந்து எடையில ஒரு விஷ் யோ பண்ணாரு யருன்னா என்ய ஜாய அந்த ஜாயிண்ட் டெராக்ரு வந்து ஒரு விஷ்யோ பண்ணாரு அலோ கேக்குதா ப்ரோ
ஆ சொல்லுங் சொல்லுங் கேக்குது
அதாம்ப்ரோ அந்த ஜாயிண்ட் டைரக்ட்ரு வந்து ஒரு விஷ்யோ பண்ணாரு தனுஷ் அதாவ்து உனக்கு வந்து கஸ்டமர் கரெக்டா ஐடெடிஃபை பண்ற ப்ராஸ்பெக்ட் ஒன்னு பட் அவுங்க சைட் விச்சிட்டு அந்த சைட்டவந்து பாக்குற வித்து நீங் கஷ்டப்பட்ற வேணா நா வந்து அந்த விஷ்யத்த பண்றே அந்த சைட்டு விசி டு வர வெக்கிற்துக்கு நா பண்றே அதுக்கு வேணா நீ வந்து வேணா எனக்கு பாதி ஷேர் தந்தறியா உனுக்கு வர ஒரு நுப்பத்தஞ்சாய்ருபா வர்துனா அதுல நீ எனுக்கு பாதி தந்து ரியா அந்த மாரி பேச ஆரம்பிச்ட்டாரு எனுக்கு ஒண்ணுமே புரில ஆ என்ன சார் சொல்றீங்க அடே புட்டு ஆ கொஞ்சோ இல்ல சார் கொஞ்சோ ஒரு மாரி ஆஸ்தி முண்டு மாரி போயிட்ருக்கு இல்ல சார் நா கத்துக்குறே இல்ல சார் சொல்லி குடுங்கலே சார் கத் கத்துக்கிட்டு அது எப்டியோ வர வெச்சுருவே சார் நானு இல்ல இப்போ கஷ்டமா இருக்கே சொல்றே அப் டின்ற மாரி எ கொஞ்சோ ஒரு மாரி மேனுப்ளேட் பண்ற மாரி பண்ணாரு அப்ற சமாளிச்சிடாரு இல்லல்டா சும்மா சொன்னடா விட்ரா விட்ரா நாவந்து அப்டி சொன்னன்டா அப்டி உன்டு
போட்டு வாங்னாரு எங்க ஆப்ஷன் கெடச்சா கொஞ்ச சம்பாரிச்சுக்லான் பாத்து
ஆமா போட்டு வாங்கி இந்த மாரி விஷ்யோ பண்ணாரு ஆ அப்ப லேசா அவர் வந்து ரொம்போ ரொம்போ தம்மோ எனக்கு இந்த பலகன விஷ்யோ பாத்தீங்னா ரொம்போ அண்ணே மாரி ஆ ரொம்போ ப்ரெண்ட்லியா பழகுனாரு ரொம்போ அன்பா பழகுனாரு திடீனு அந்த அந்த நேரத்துல அவுரு கொஞ்சோ சுயரூபோ எனுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்றோ நானு அத ஃப்ரீயா உட்டே அந்த அந்த நேரத்துல எனுக் அவ்ரா தெரில அப்றோ நாட்கள் போகுது ஆ எடைல கொஞ்ச பேர்ட்ட கடன் வாங்கறே அந்த அந்த ஆப்ஸ்லே கடன் வாங்குறே நறையா அடிப் பட்றே டெய்லியோ ஆபிஸ்லந்து வீட் டுக்கு கொஞ்ச தூரோன்றதால நடந்தே போறே நடந்தே ஒரு ஒன்ற டெய்லி ஒன்ற கிலோமீட்ரு நடந்தே போயிட்டு நடந்தே கிலோ மீட்ரு வரே மூணு கிலோ மீட்ரு கிட்ட நடக்கிறே ஒரு நாளைக்கி ஆ நானு கொஞ்சோ அப்டியே கொஞ் சா ஒர் சில் நேரோ சாப்டாம இருக்கே காஸ் கெடைக்காது சாப்டாம இருக்கே இந்த மாரி க கஷ்டப்பட்டு இருக்கே ஒரு என்ன பண்றே ஏக்ஸு போடலா ஏக்ஸ் போட்டா நல்லா லீடு வருது எல்லாரு ஏக்ஸ் போட்றாங்க அப்டின் சொல்ட்டு ஒரு ஐயாயிருவா அட்வான்ஸ் கேக்லான் மறுபடி ரெண்டாவ்து வாட்டி யு அட்வான்ஸ் கேக்ற நெறைய பேர் கிட்ட கடன் வாங்கன சரி எதாவ்து கம்பெனில ஆட்ஸ்க்காண்டி அ அட்வான்ஸ் கேப்போ ஒரு பத்தாயிருவா கிட்ட கேப்போ அவுங்க வந்து குடுப்பாங்க அப்டின் பாத்தா நா அந்த ஆக்ஸ் காசு வாங்கறது பாத்தீங்ன்னா அவர்ட்ட கேட்டே ஜாய்ண்டாப் கேட்டு தா வர்ணு பட் அது அந்த விஷயத் த அவர் தடுக்குற மாரியே நெறைய விஷ்யம் பண்ணாரு அப்போ அந்
இது அவனுக்கு அவருக்கு பேக் ஃபயர் எதுன்னா ஆயிடும் இல்ல லாஸ் எதனா அவருக்கு பெரிய கமிஷன்ஸ் எது வராதுன்னு
அவரோ ஆட்ஸ் போறாரே அப்டின்ற ஒரு விஷயத்துக்காண்டி அ நமக்கு எதா ஆயிரும் அப்புறம் ஒரு நிமிஷம் இதோ வந்து கட் பண்ணி கூப்புறேன் உங்களுக்கு நானு
ஒரு ஷோ ஓகே ப்ரோ